ம்ம் ஹா
ஆஹ் கேக்குதுங்கா
என்ன பண்ருகிகா
அஹ தம்பி கிளப்பி விட்டு விட்டு இருக்கேங்க பையன் இருக்காங்க அவன கிளப்பி விட்டுட்டு இருக்கேங்க நீங்க
ஆஹ் இப்பயிருந்தே
சேரி சேரிங்க
நைட்டு பங்க்ஷன் போயிட்டேன்
க ஔகேங்க
அதா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு
சேரி சேரி ம்ம்
காலேஜி போலன்னு பார்த்தேன் ஏய் லீவ் போட்டேன் டயடா இருக்குன்னு லபோட்டேன்
என்ன படிக்கிறீங்க
பீக்காம் முடிச்சிட்டேன்க
நீங்களா சேரி சேரிங்க காபி காபி குடிச்சிட்டீங்களா
அம்மா எல்லாம் பூ விக்கா போவாங்க
சேரி சேரிங்க எந்த ஏரியாங்க
நான் சென்னை நீங்க
துருங்க
கோயம்புத்து
ஆமாங்க
கோயம்புத்தூர் நல்லா ஒரு ரிச்சான பிளஸ் எல்லாம் எது சொல்லுவாங்க கங்க இந்த ஈசா கோயிலா
உம் ஆமாங்க
நீங்க போயிருக்கீங்களா
ஆம் போயிருக்கங்க
நங்களும் அங்க டூர் வரலான்னு வந்தாக ஹாலோ
சேரி சைரி சரிங்க
போய்ட்வங்க
சேரி சேரி
கேரளா பேனம் அம் இப்பதான் ஒரு ஒன்வீக்
ஆஹ்ஹா எங்கக எங்க
இங்கேருந்து இங்கேருந்து நாங்கள் ஃப்ரெண்டாக போனோம் பசங்கள் எல்லாருக்கும் போனோம் வேனில் வேன் பேசிக்கின்ன்னு ஒரு ஆளுக்கு ஃபோர் தௌஷ்ண்சன் அகுதச் கிலோமீட்டரு கதணக்கு
கோயமுத்தூர்ல இங்சஅகங்க போனீங்க
திருப்ப போல கேரளா பர்ஸ்ட் போனோம்
சரி சரி கேரளால எங்க எங்க போனீங்க ஆஹ்
அப்புறம் மூணாறுலேருந்து வாகமானு
உம்
இருகல்லா நம்மளுக்கு டிராவலிங்கே செட் ஆகாது
ஹ் ஹ் சரி சரி
அப்புறம் ஒன்னுமே செட்டே ஆகல நீங்கதான் இந்த நாச்சிட்லே
ஆஹ் ஆஹ்
அங்கயே ஸ்டே பண்ணீங்களா எத்தின நாளு
ஒரு நாள் தான் இப்போது இங்கேருந்து நா நைட்டு போயிரேன்னா நைட்டு தூங்கி முடிப்பேன் நாளைக்கு கால்ல
நாளைக்கு கால எந்திரிச்சி சுத்தி பார்த்தட்டு திருப்பி நைட்டு வேற எடத்துக்கு போய்டுவோம்
ஓஹோ சரி சரி சரி சரி அதான் ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது
ஹலோ ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அதான் மறுநாள் பொய்டுவேன் இன்னக்கு ட்ராவலிங் செட் அதுவும் கேரளாவும் ஒத்துக்கலயா எப் எப்படா எப் ஆஹ் எப்படா தமிழ்நாட்டுக்கு போவேன் தமிழ்நாட்டு போவே தமிழ்நாட்டுக்கு போனாதான்
ஆஹ்ஹ் சரி சரி சரி சரி சரி என்ன சமைப்பீங்க சமைப்பிங்களா சமைக்க தெரியுமா அம்மா அப்பா தானா சரி சரி அம்மா என்ன
அம்மா எந்த கோயம போறாங்க அம்மா காரு பொரும்மயாதான் இருக்கிறாங்க அதேதா பிடிக்குறதுல்ல அந்த குழம்பு தான் வைக்கிறாங்க வேற எந்த குழம்பு ளாடுறா எப்பவுமே
உம் உம் சரி சரி
கரு கழம்ப நான்வெஜ்ல சாப்பிடுவோம் அது சண்டேன அப்பப்போ நான் வெஜ் செய்வாங்க
செரி செரி
எதுட்டல கார கோயம்பு கார கோயம்பு கார கோயம்பு
அம்மாக்கு ஈஸியா இருக்கும் போல அம்மாக்கு அது அதனால அத வச்சு விட்டுறாங்க
சொ கத்திரிக்காய் போட்டு முருங்கா போட்டு ஸ்ட போடுறாங்க எப்போ பாத்தா கார
செரி செரி அம்மாக்கு ஏதோ அவங்கனால முடிஞ்ச செய்றாங்கள அதுவே
அப்படி இல்ல அம்மா வந்து நான் சொல்றக்கக்கு ரொம்ப நால ஆச்ல்ல கூப்பிடுவாங்க பூவிக்கு
செரி செரி செரி
ஒரு லவ்லோ கிளாக் வருவாங்க ச என்தான் சரி கொஞ்சோ சீக்கிரமா செய்ஞ்சட்டு போய்டுறாங்க
அவங்களால முடிஞ்ச அளவு செஞ்சு வச்சுட்டு போறாங்கள செய்யமா போனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சோ நெனைச்சு பாருங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு
கரெக்ட்டு தான் அதுக்குன்னுத்தி
அது ஈஸியா இருக்கு அதனால சரி அட்ஜஸ் பண்ணிக்கீங்க ஒன்ன எத்தன நா கொஞ்சோ நாளைக்கு அப்புறம் அப்புறம் நீங்க வேலைக்கு போயி இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு இந்த ஏரியாவில் இருப்பீங்களான்னு தெரியாது வேற சாப்பாடு
அதுவும் எப்பா எம்பது செட்டுஆகாது அவளதான் அந்தமே எல்லாம்
அப்புறம் ஒய்ஃப் வருவாங்க ஒய்ஃப் கையால் சாப்பிடுவீங்க அதுதான் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு இப்போ
புரியலங்க ஹலோ ஆஹ் நம்மளுக்கு வேற யாருமே செட் ஆகாது
ஆஹ் ஆஹ் ஆஹ் செரி செரி
வேற எடோ போயிட்டோ அவள்தா ஃபுல்லா வாமிட்டு வாமிட்டு நா கேர்லால சாப்ல்ல எல்லாருமே சாப்பிட்டுதா செலவாயிடுச்சு ஆனா நா சாப்டாமயே. இந்த செலவே ஆவல ம்ச். அது இல்லாம நா வெளியவு போலியா ஆல்லியேதா பத்துன்னு இருந்தனா.
உம் உம்.
சேரி வீட்டுக்கு கொஞ்சோ என்னல்லா சாக்லேட்டு அதெல்லா.
சேரி சேரி சேரி.
ஆஹ அதுக்கு மட்டும்தா கொஞ்சோ இது ஆயிடுச்சு.
சேரி சேரி.
மிச்ச எல்லா அவ்வளவு இது இல்ல.
சேரி சேரி.
இப்ப நீங்க வொர்க். நா மூவி எல்லா புடிக்காதுங்க மூவி. போக மாட்ட மூவியு புடிக்காது.
அப்படியா ஆஹா சேரி சேரி.
மூவிக்கு போனன்னா தூக்கோ வந்துரு.
உம். போனாவே தூக்கோ வந். அப்புறோ என்னதா பண்ணுவீங்க போன்நோண்டிட்டே இருப்பீங்களோ.
ஃபஸ்டு இப்போனா போண்ணுவ காலேஜக்கு போனனா காலேஜில இருப்ப அப்படியே வருவ. வீட்டுக்கு வருவ கொஞ்ச நேரோ. கேம் ஆடுவ.
ஆஹ.
பண்ணனு அப்டியே கொஞ்சோ கேம் ஆடுவ அவ்ளோதா.
கேம்மு கேம்மு ஓஹோ கேம்ல்லா. அதன் நல்லா இ இன்டரஸ்ட்
கேம்னா ரொம்ப நேரோ கேம் ஆடமாட்ட.
ஆஹ.
எல்லாரு எல்லாரு காலேஜ் போயிருப்பாங்க எல்லாரு வீட்டுக்கு வரணும்ள. ஒரு நா எல்லாரோட ஒரு ஒன் அவர் டூ அவர் முன்னாடி வந்து. ந்துடுவ.
சேரி சேரி.
இல்லனா கொஞ்சோ நா விளாடுவ. அப்புறோ அவாங்ளா வட்டு சார்ஜர் போட்டு. ட்டு ரோட்ல வந்தா பேசிட்டு ஜாலியா. பசங்கலாம் ஒண்ணாருந்துட்டு. அது ஒரு நைன் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துடுவ.
சேரி சேரி சேரி ஓக்.
வீட்டுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல வந்து சந்தேகம்தா. உம். தொட போலீஸ். வந்துட்டீங்கறன்
ஆஹ்ஹ் சரி சரி பரவால்ல
நீங்கஹா
நான் இல்ல இல்ல வீட் வீட்ல தான் ஹவுஸ் வைஃப்
உம்
ஹம் ஹஸ்பண்டு
ஆஹ
தம்பீர் கா தம்பி எழுந்திரு திரு ஸ்கூல் போயிட்டு இருக்கான்
எதனாவது படிக்கிறாரு
போர்த் படிக்கிறாரு
அஹ நீ போய் விட்டு வரணுமா வேன் வருமா
வேன் வரும் இப்போ
ஹஹ
உஹீம் அப்புறம் ஹே கூட பொறந் வந்தவங்க
எனக்கு அண்ண ஒருத்தன் இருக்கான்
அண்ணன்னா என்ன பண்றாங்க
அண்ணா செகண்ட் இயர் எம் ஏ படிச்சினிருக்கான்
ஓகே ஓகே ஓகே ஓகே செரி செரி அப்பா என்ன பண்றாங்க
அப்பா வந்து வேலைக்கு போயிகிறாரு குல் குத்தவ
ஆஹ் ஹன் செரி ஓகே ஓகே
டெய்லி வேஜஸ்
என்னது
ப்பா கொளுத்து வேல மேஸ்திரி ஆம்ம
எங்க அப்பாவும் தான் மேஸ்திரி
மேஸ்திரியா அப்ப உங்களுக்கு வீ அவரேய் கட்டி குடுத்து இருப்பாரு
ஆஹ ஆம்மா
ஹான் ரொம்பத்தா கட்ணும்
எங்களுக்கு வா இது அவுங்க வந்து அப்பாக்கு வயசு ஆயிடுச்சு
உம்உம்
போயிட்டுருக்காங்க
ஆஹ்
தம்பி வந்து ஊருக் உதாரியா இருக்கான்
ஆஹ் ஆஹ்
என்ன பண்றது கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அவுங்க நான் கொஞ்சம் பரவால எங்க வீட்டுக்கார கட்டின வறுப்பு
உம்
அவுங்க தமி எங்க வீட்டுலதான் ரொம்ப கஷ்
நாங்கல்லும் அதுக்கத்துது இப்ப இதுக்கப்புறம் நாங்களும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் போய்
உம் அம்மா அப்பாவா நல்லா பாத்துக்கங்க கஷ்டப்படுத்தக் கூடாது எந்த விஷயத்துக்கும்
ஆமா
அது வேணும் இது வேணும்னு கேக் கூடாது நீங்களே உங்க செலவு மேக்சிமம் நீங்க உங்க முடிஞ்ச அளவு நீங்க உங்க செலவு பாக்க பாருங்க அவுங்கள கஷ்டப்படுத்த கூடாது அவுங்களுக்கு வந்துட்டு அவுங்க காசு சேவ் அவங்க சம்பாதிக்கறாங்க சம்பாதிக்கலன்னு சொல்லால அவுங்களுக்கு ஃபியூச்சர்க்கு ஏதாவது பண்ணி வைங்க
வீட்டில் ஒன்னுமே கேட்க மாட்டோம் ஒன்னும் கேட்க மாட்டேில்லை இதுக்கப்புறம் அவங்கள இப்போ டூருக்கு போனேன்
ஹும்
ஆஹ் நானே ஒரு பத்து நாளா வேலைக்கு போனேன் ஒரு நாளைக்கு தொளாயிரம் ரூபா
உம்
இத்தனாளி போனேன் ஒன்பதாயிரம் எங்க அம்மா வேற வந்து இது
உம்
எந்து ஒரு அக்கௌண்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தது அ இது இரு தான் போன வீட்டுல எங்க பண்ணள்ள என் வீட்டுல டூர் எல்லாம் வேணாம்டா வொனக் செட் ஆக மாட்டேனுது நீ எது வேஸ்ட்டா போயிட்டு செலவு பண்ணுட்டுறதா சொல்லுவாங்க
உம் கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க நீ போய் வேஸ்ட்டு தானே என்ஜாய் பண்ணாம தானே வந்த
ஆஹ் ஆமா ஆனா ஒரு இ இப்போ இந்த டைம்ல தான் நம்ம பசங்கக்குள்ளல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றோமே ஜாலியா அந்த பாக்கலாம் அது இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டு சொன்னால் நம் வேலைக்கு போயிடுவோம்
ஆமா அதுவும் கரெக்ட் தான் பட் நீதான் எங்க பண்ண மாட்டேங்கிரியே மிங்கல் ஆக மாட்டேங்கிரியே சாப்பாடு பிடிக்கலங்கிற இருக்கிற அங்க போனேன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும்
ரூம்ல வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் வேன்ல தான் கொஞ்சம் வேன்ல இப்போ இப்ப மலையில நிப்பாட்டிடான்ஸ் ஆடுவோம் அங் இப்ப ஆட முடியாது இப்ப நம்மளுக்கு ஆகாது அப்போ எல்லாம் திருபுருனு இருக்கும் ரூமுக்கு போறேனா நைட்டுல போய்ட்டு இட்லி சாப்பிட்டு அந்த ரூம்ல இருக்குறவுங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு ஊர்லதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
செரி செரி செரி
கம்மியா இருக்கும் அந்த ரெண்டு வில் தான்
உஹம் உஹம்
அப்புறம் அந்த ரெண்ட ஊர் ஆயிடுச்சுங்கப்பா செம்மையா இருக்கும் அதோட திருப்பி மறுநாள் காலல திருப்பி குளிச்சுட்டு திருப்பி களம்பி அவன் பிரச்சனை பொது மாத்தி அது ஒரு ஒரு ஜாலிதா அந்த ஜாலி குச்தா இதுக்கப்புறம்போய் ஏதோ அப்புறம் போவோமா அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை போய்டுவாங்க பசங்கல அலச்சுட்டு
உம் உம் உம்
சின்ன பஸ்ல போட்டு நாங்க இதுமாரி யூடியூப்ல இந்த மாரி இடத்துல இந்த மாரி இந்த மாரி இடத்துல நானா இருக்கு இந்த மாரி இடத்துல நானா இருக்கு
தம்பி நீ கால் பண்ண தம்பி இந்த கால் கட் பண்றேன் ஓகே கால் பண் ஆப்லயே வெயிட் பண்ற கி
ஆஹ் ஆஹ் சரி